ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் சேரி சாப்பிட்டாச்சா
இல்லங்க சாப்பிட்ணு
ஆ சேரி சேரி என்ன வாங்கிட்டு வந்தீங்க இன்னைக்கி
இன்னைக்கு ரைஸு சாம்பார் ரைஸ் பண்ணிட்டு இருக்கு சாம்பார் இப்போ ரைஸ் தெரியு கீழேந்து எத்துட்டு போனு மேலேக்கி
ஆ காலி ஆயிடுச்சே எல்லா
மேல காலி ஆய்ட்ச்சி
ம் சேரி சேரி நம்ம இன்னைக்கு வந்து சேமிப்புகள் பத் தி பேஸ்லா
ஆ பேசுங்க செமிக்கல்லனா எங்களுக் தெரியாதுங்க அது என்னாவோ டாபிக்கு
சேமிப்புகள் அப்டின்னா நம்ப எங்கெங்க சேவ் பண்ண முடியு அப்டின்னு
ஆ
அ மணிய வந்து எப்டி நம்ப சேவ் பண்ணணு அப்டினு
ஆ சொல்லுங்க எந்தெந்த சைட்லந்து எப்டி எப்டி சேவ் பண்ணலாங்க எனக்கு ஒன்னே ஐடியா இல்ல
ம்
என் ஹெச் டி எஃப் சி அக்கௌண்ட்ல பாதி ஜம்ப் ஆயிச்சு எனக்கு அதுவே கொஞ்சோ ஓ கவன பண்ணி எப்ப டாச்சர் பண்ணிட் இருக்காங்க மர்ந்துட்டா கூடோ
செரி அத விடுங்க இப்போ வந்து என்னன்னா நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லா இருக்கு ஆ நம்ம இன்சூரன்ஸ்ல பே பண்ணிக்லா ஆ ஆனா நம்ளுக்கு மந்த்லி ஒரு இன்ஷியல் அமௌண்ட் நம்ளுக்கு வருது அப்டின்னா இன்ஷியல் அமௌண்ட் டன்னா நம்ம கூடிய இவ்ளோ காசு கண்டிப்பா எ ஒரு ஒரு மாஸ் தம்மு நம்ளுக்கு வருது அப்டிங்கு போது நம்ம வந்து அந்த காச எடுத்து அப்டியே சேமிக்லா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நெறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் ஜாப்ஸ் வந்து சின்ன சி ன்ன ஒர்க்கு குடுத்து
ம்
ஆ என்ன சொல்றதுன்னா சில மாதங்கள் மட்டு தா செய்வாங்க அந்த சில மா தங்கள் செய்யு போது அந்த காச‌ வந்து நம்ளுக்கு எக்ஸ்ட்ராவா ஆ நம்ளுக்கு தெரியாமையே இப்ப அது தெரியாது நம்புளுக்கு ஆனா அந்த காசு வருது ஆ அத் அத வந்து நம்ம இப்ப உங்களுக்கு ஒரு அ பைவ் ஹண்ட்ரட் வருது அப்டின்னா அதுல வந்து ஹண் சேத்தி மட்டு நீங்க செலவு பண்ணிட்டு ஒரு நூறு ரூபா செலவு பண்ணிட்டு நால் நூறு வந்து பக்கத்துக்கு புரியிதுங்ளா பக்கத்ல எடுத்து வெக்கனு
ம்
நம்ளுக்கு அந்த காசு வந்ததே மறந்துடனு அந்த மாரி ஒ எப் யாவது அவசரத்துக்கு நம்பளுக்கு காசு தேவப்படும்போது அதுலந்து எடுத்துக்லா கண்டிப்பா ஒரு தருக்கு வந்து அ ஒரு பேங்க் அக்கௌண்டே இருந்ததன்னா அதுலியே அதில்ன அதல மட் டு தா வெச்சிக்க முடியு அப்டி கெடையாம பேங்க் அக் அக்கௌண்ட் ஒன்ன வச்சுக்கிட்டு பாஸ் பு அ போஸ்ட் ஆபிஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்லாங்க அதுல வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தா இருந்தாலு சரி நம்ளுக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஒரு பேங்க்லியு வந்து எர நூத்தி சில் சில்ற அந்த மாரி காசு எடுத்தறாங்க சர்வீஸ் டேக்ஸ் அப்டின் சொல்லிட்டு
ஆமாங்க
ஆ அந்த மாரி கெடையாம போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டு தா அவ்ங்க சர்வீஸ் டாக்ஸ் அப்டின்னு எடுக்குறாங்க ஆ கம்மியான அளவுக் க்கு அப்டின்னு சொன்னா ஒரு பதினஞ்சு ருவா மட்டுந்தா கம்மியான செலவாஅப்டியே எடுக்குறாங்க அவங்க நாம்ம அதுல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலா சேம் பேங்க் இன்ட்ரஸ்ட் ஆன காசு தா அவுங்களு நம்ளுக்கு இப்ப நம்ம எவ்ளோ வச்சிருக் கமோ அதுக்கான காசு இன்ட்ரெஸ்ட் ஆன காசு அவங்க போட்றாங்க நம்ம சேமிப்புன்றது நா அது சொல்றே சேமிப்பு அப்டின்னா நம்ம கண்டிப்பா இப்ப பேங்க் அக்கௌண்ட் ஒண்ணு வ ச்சுக்கிட்டாலு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம உடனே ட்ரான்சாக்ஷ்ன் பண்ண முடியாது அதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஒன்னு வச்சுக்கிட்டு இப்ப எங்கயாவுது இப்ப எல்லாமே டிஜிட்டல் இன்டியா தா பண்ணிட் இருக்காங்க
ஆமாங்க
கேஷ்லெஸ் எங்க எல்லா எட்த்துலுமே கேஷ்
அது நீங்கோ இப்டி கூட சேவ் பண்லாமே ஒரு உண்டி எத்து ஓல்டு சின்ன பசங்க சேவ் பண்ணுறாங்க அப்டி கூட சேவ் பண்லாமே
உண்டில சேவ் பண்ணா நம்மளுக்கு வந்து இப்போ அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ரூபாலாது நம்ளுக் கு அதிகமா அதுல இருந்து கெடச்சா அ யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ நீங்க உண்டி வைக்கிறீங்க உண்டியில காசு இருக்கு ஆனா அது ஒன்னு குட்டி போடாது
ம்
நீங்க இப்போ பேங்க்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சா பத்து நா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு த்ரீ ருப்பீஸு அந்த மாரி பேங்க்ல ஆட் ஆகு அப்போ அது ஏதோ சின்னதா ஒரு குட்டி போட்ட மாரிதா அது
ம்
புரியுதுங்களா இப்ப நானே வந்து எங்க அப்பா வந்து எங்க அப்பா என்னோட அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சோ அமௌண்ட் வச்சு இருந்தாரு ஒரு அஞ்சு லக்சோ வச்சிருந்தாரு
ஆஹ
அதுக்கு வந்து எனக்கு அவரு வச்சிருந்த ஒரு மாஸ் சத்துக்கு எனக்கு நைன் ஹண்ட்ரட் இன்ட்ரெஸ்ட் வந்தது நீங்க அதுவே இப்போ ஒரு உண்டில நீங்க போட்டு வச்சா எந்த குட்டியு போடாது
ம்
புரியுதுங்களா உங்களுக்கு
அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த வாட்டி ஊருக்கு வந்தாலோ இல்ல அங்கேயே கூட நீங்க போஸ்ட் ஆபிஸ் வந்து சென்ட்ரல் கவ்ர்மெண்ட் தா நீங்க எங்க வேணாலு அக்கௌண்ட் ஓப் பன் பண்ணிக்கலா கூடிய சீக்கிரோ நீங்க உங்களுக்கு அங்க தெரிஞ்ச எடத்துல போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவ்ண்ட் ஓபன் பண்ணிட்டு போஸ்ட் ஆபிஸ்ல காச சேத்து வைக்கிற்து கத்துக்கோங்க
ம்
இப்ப நம்ம கண்ணு எதர்ல அது காசு இவ்வளோ இப்ப ஏ அக்கவுண்ட்ல இவ்ளோ காசு இருக்குன்னா ஒடனே நம்ம ஸா செலவு பண்றதுக்கு தா பாப்போ பரவாயில்ல இவ்ளோ இருக்கு நம்ம ஏதாவுது வாங்கலா செய்யலா அப்டின்னு தோணு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு எடத்துல ஒழிச்சு வச்சா மட்டுந்தா நம்மளால சேமிக்க முடியு
ஆமாங்க
ம்
எவ்ளோ சேவ் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்ல நீங்க
இதெல்லாம் பர்ஸ்னலுங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது
ஓகேங்க நார்மலா சேவிங்ஸ் எவ்ளோ குட்டி போட்ருக்குன்னு தெரிஞ்சுக்லாமா
அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அதுக்கு டிஸ்டியா வந்துடும்
ம்
நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு செலவு குறைச்சிக்கணுங்க அனாவசிய செலவு பண்ண கூடாது போனா போகட்டும் அப்டின்ற ஒரு வார்த்தைய நம்ம வா யூஸ் பண்ணவே பண்ணக்கூடாது ம் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேத்துவைங்கன்னு நா சொ சொல்ல மாட்டேன் இப்ப நீங்க நூறு ரூபாய் சம்பாதி க்ரீங்க அப்டி ஒரு எக்ஸாம்புலுக்கு நூறு ரூபா அப்டினா அந்த நூறு ரூபாயல பத்து பத்து ரூபாய் எடுத்து வந்து ஒரு யா ருக்காவது ஹெல்ப்புக்காக ஒரு பத்து ரூபா கொடுக்குறோம்
ஆ
ஒரு பத்து ரூபா வந்து நீங்க வந்து உங்க சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிக்கலாம்
ஆமாங்க
ஆ சாரி நான் சொல்றது கணக்கு என்னன்னா நூறு ரூபா நூறு ரூபால வந்து ஆஃப் ஆஃப்த அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணனும் ஃபிப்டிருபீஸ் நீங்க எடுத்து வச்சுர்னும் இன்னொரு ஃபிப்டி ஃ பிப்டி ருபிஸ்ல மட்டும் டென் ருப்பீஸ் வந்து மத்தவங்களுக்கு ஹெல் பண்ற மாரியு இன்னொ டென் ருபீஸ்கு வந்து நீங்க எங்கயாவது போகணும் அப்டின்றதுக்காக சேமிப்போம் இன்னொன்னு டென் ருபீஸ் வந்து சாப்பாட்டு செலவு
ஆமாங்க
இன்ன டுவெண்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு பொதுவா எல்லா செலவுமே ஒரு எப் பியுமே செரி நம்ம இப்போ ஒரு அம்பதாயிரம் நம்மளுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா கண்டிப்பா இருபத்தி அஞ்சாயிரம் எடுத்து பக்கத்துல வச்ருனுங்க அவசர செலவுக்கு மட்டும் தான் இருபத்தி பஞ்சாயிரத்தை எடுக்கனு இந்த இருபத்திஞ்சாயிரத்துலேயே நம்ம மாசம் ஓட்ட எப்டின்னு கத்துக்கணும் அந்த மாதிரி நம்மளு கையில எவ்ளோ இருக்கோ அதில ஹாஃப் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம எடுத்து ஒரு ஓரத்துல வச்சுருனுங்க
ஆமாங்க
இந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து சேமிப்புகள் வந்து அதிகமா செய்ய முடியும்
ம்
ம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா
எனக்கு ஒரு ஐடியா இல்லைங்க நான் இப்போ தான் சின்ன கிட்டா எம்ல கி நான் இப்போ தான் வந்தேன் வெளியா
ஆ கூடிய சீக்கரம் உங்களு சம்பளம் அப்டின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க
ம்
நெறைய பேர் இப்ப என்ன பண்ணாங்கா இப்ப எங்க தங்கச்சி பாருங்க அதனை இப்போ அப்டி கெடையாது இப்போ எங்க தங்கச்சியும் வேல செஞ்சிட்டு இருந்தா அவள் வந்த சம்பளத்தை எங்கள் அப்பா வந்து சீட்டி போட ஸ்டார்ட் பண்ணாரு
ஆமாங்க
ஆ இப்போ எங் தங்கச்சி வந்து பத்தாயிரம் சம்பாதிக்கிறான்னா அவ செலவுக்கு அஞ்சாயிரம் எடுத்துட்டு மத்த அஞ்சாயிரம் மாதம் மாதம் சீட்டி கட்டிகிட்டு வந்தா ஆ
ம்
அவனும் எம் பி ஏ தான் முடித்தா அந்த மாதிரி இதில பண்ணிகிட்டு வந்தது
ஆமாங்க
ம் அந்த மாரி சொல்றே இப்போ ஒரு சம்பளோ வந்ததுன்னா அதுக்கான அத அப்டியே முன்னேறத்துக்கான ஐடியாஸ் மத்தவங்களு கேட்டு நா என்ன பண்ணணு நா எது சேமிக்கணு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இது நம்ம சுத்தி நறிய பேர் இருப்பாங்க ஹெல்ப் பண்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹெல்ப்பு வாங்கிக்கிட்டு அவங்களோட அட்வைஸையு வாங்கிக்கிட்டு நீங்க ஹெல்ப் பண்ண ஸ்டா அ என்னது சேமிக்கறதுக்கு மொதல் பண்ணுங்க
ம்
ஐயோ அ அதே மாரி நா சொன்ன மாரி போஸ்ட் ஆஃபீஸா எங்கவே எங்க இருக்கோ உங்க ஃப்ரீ டைம்ல போயட்டு போஸ்ட் ஆஃபிஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க அ ஆ குடுக்குற காசுல வந்து போனா போகட்டு அப்டின்ற ஒரு வார்த்திய பண்ணவே பண்ணனாதீங்க எ ந்த பொருளா இருந்தாலு போனா போகட்டு அப்படின்னா அது மறுபடியு உங்கள திரும்பி வரவே வராது அது காசா இருக்க ட்டு வறையா எதுவானா வே இருக்கட்டு போனா போகட்டு அப்டின்ற ஒரு வார்த்திய தயவுசெய்து நீங்க உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணாதீங்க
ஆமாங்க
ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியங்க சேமிக்கிறோ சேமிக்கிறோன்ட்டு வயித்த காய போடக்கூடாது நம நிம்மதியா இருக்கணு மத் தவங்களுக்கூ நம்ம உதவி செய்யணுங்க பத்து ருபாயாவது நம்ம உதவி செய்யணு
ம் ஆமாங்க
ம் இங்கா ரெண்டு நிம்ஷோ
ஹலோ
நில்லு ஆ சொல்லுங்
ஏ கட்டாயிட்ச்சு வாய்சு
எங்க அப்பா வந்துருக்காங்க சாப்ட்டதுக்காக அதுனாலதா ஒரு அஞ்சு நிம்ஷோ சொல்லிருக்கே
ஓக்கே எங்க வெளிய உக்காந்துட்டித் தாங்க
ஆமா ஆமா
ஆ ஒருப்பது இருக்கு போறாங் போய் சாப்பாடு போடுங்க
முடிஞ்சிருச்சி முடிஞ்சிருச்சி உங்களோட பேசுனது நா சொல்ற விஷ் தங்களு கொஞ்சோ நீங்க யோசிச்சு பாப்பீங்க நா நெனைக்கிறே அ சேமிக்கறதுக்கு மொதல் பண்ணுங்க ம் முடிஞ்ச அளவுக்கு வயிசு இருக்கும் போது வயிசு இருக் கும்போது கஷ்டப்படுங்க சேமிக்கா அ ஸ்டாட் பண்ணுங்க சின்ன சின்னதா யாருக்கு தெரியாம கூட நீங்க சேத்து வைக்கலா
தெரியாமலா ஆவாதுங்க நீங உங்களுக்கு நீங்கோ நீங்க தா யாருக்கு சொல்ல கூடாது நா உங்களுக்கு தா போடுவ நீங்க தா சைலண்ட்டா இருக்கணு
உம்
என் கைல ஒண்ணு இல்லங்க எனக்கு என்னுமே தெரியாது நா நல்லா கஷ்டப்படுவே எனக்கொன்னி அதெல்லா தெரியாது நா உங்களுக்கு குடுக்குவ நீங்க தா சேவ் பண்ணணு
ம் கண்டிப்பா நாங்க சேவ் பண்ணி குடுப்போ கண்டிப்பா நாங்க சேவ் பண்றோங்க இப்போவே போட் லா ஃபீஸு ஆன்லைன் தா வந்திருக்கு அதனால பிரச்சன கிடையாது நீங்களே வச்சு நீங்களே உங்கள் நம்பர்லருந்து எடுத்துக்லா
என்னது
போஸ்ட் ஆஃபீஸ் ஆன்லைனாயிருக்கு நீங்க இப்ப ஃபோன்பேல கூட போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலா
ஆமாங்க எங்களுக்கு தெரியாது நீங்க வந்து ஊர்க்கு வறீங்களங்க ஸ்டார்ட் பண்லா
ஆ கண்டிப்பா சரி இங்க உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷோ மறுபடியு கலந்துக்கலா
ஓகே பாய்ங்க ம்